ஹலோ
ஆ சிஸ்ட் ஆ நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
ம் நா உங்கள ஃபங்க்ஷன்ல பாத்தே நீங்க அந்த பூ வச்சுருந்தீங்க அழகா இருந்தது சிஸ்டர்
அப்படிங்ளா இப்ப சீசன் வேற இல்ல அதனால தா நல்லா மலிவாவு கெடைக்குது அதனாலே எங்ளுக்கு வந்து இப்போ நம்ம ஏரியாலல்லா பாத்தீங்ன்னா பக்கத்துல வந்து தோட்டோ கொஞ்சோ இருக்குது அ அதனால வந்து அ க நெறைய கை மாத்தி வராம ஃப்ரெஷ்ஷான பூ வேற கெடைக்குதா சரி நல்லா அதுவு இல்லாம மல்லிப்பூ வச்சா கொஞ்சோ நம்ளுக்கு அந்த குளிர்ச்சி குடுக்குன்னு சொல்றாங்க கேள்விப்பட்ருக்கியாப்பா
ம் இது நீங்க சொல்லிதா தெரியு அந்த பிரஷனஸ் அந்த நம்ம அந்த ஸ்மெல்லு வந்து நம்ள வந்து ஒரு ஆக்டிவா வச்சிருக்கோ ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோன் சொல் கேள்விப்பட்ருக்கே அந்த குளிர்ச்சி குடுக்குன்றது இப்ப நீங்க சொல்லிதா எனக்
ஆமா அந்த பித்தத்த வந்து தணிக்கு அப்புறோ வந்து நம்ம ஜப் ஜப்னீஸூ அப்புறோ சைனீஸூ இவங்க எல்லா ஒரு சில இப்ப வீடியோஸ்லா நெறைய வருதுல்ல அதுல பாத்தா தா மல்லிப்பூ வந்து சாப்புட்றாங்க அந்த முட்ட ஆம்லேட் போட்டு சாப்புட்றாங்க அதுல நாலஞ் டிஸ்ஸ செஞ்சு வச்சு சாப்ட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு எனக்கு
எது மல்லிப்பூனா குண்டு மல்லியா இல்ல முல்லைப்பூவா
மதுரமல்லி சொல்வாங்கல்ல
ஆ ஆ
அது அது இல்லாம அ நம்மலேலே வந்து அது வந்து கஷாயோ வச்சு குடிச்சா வந்து ஏதோ பித்தத்துக்கு நல்லதுன்ற மாரி ஒரு முற ஒரு சித்த மருத்துவர் வந்து சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே செரி அதனால இந்த சீசன் வரும்போதெல்லா நல்லா மல்லிப்பூவ வாங்கி வச் சிட்லா அப்டின்றதுனால வைக்கிறது அதுவு நம்ம பங்க்ஷன் முடு வேற எப்டி இருக்கு நம்ளுக்கு ம் நீங்க எப்டி உங்ளுக்கு எல்லா அங்க மலிவா கெடைக்குதா
புடிக்கோ இங்க கெடைக்கோ ஆனா நா வைக்க மாட்டே அது ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல பூவே வைக்க மாட்டே பூவே வைக்க மாட்றாங்க அப்டின்ட்டு அது மாரி ஆனா பங்க்ஷன் டைம்ல நல்லா வச்சுப்பே வாங்கி கட்டி வெள்ல போறது அந்த மாரினா வந்து பங்க்ஷன் மோஸ்ட்லி பங்க்ஷன்ல வந்து பூ இல்லாம நா இருக்கே மாட்டே அது பூ அப்ப எனக்கு வைக்கற்து ரொம்ப பிடிக்கு ஏனா அப்ப வந்து நம் நம்ம வந்து ஏ அந்த பூதா நம்ள வந்து ரொம்போ வந்து ஒரு அழகா அந்த ஒரு ஒரு பொண்ணு மாரி அழகா காட்டுல்ல அதனால ஆமா ஆனா நா வந்து நா நல்லாதா இருப்பே ஆனாது பூ சின்னு கொஞ்சோ நல்லாயிடுவே ஓ அந்த மாரி அதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கு அ இப்போ நெறய டைம் நெறைய டைம் நா அதுலே பூவுலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வப்பாங்கல்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்டிக்கு ரெட்டப ரெட்டையா போட்டுதா வப்பாங்க அஆ ஆனா அந்த பூ பாத்ருக்கீங்ளா நம்ப எந்த மாரி வைக்கிறமோ அந்த மாரி நம்மள அழகா பியூட்டிக்கும் இப்ப ரெட்டையா வச்சோனா அது நம்ளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கு குடுக்கு இதுவே வந்து பின்னாடி முடி க்கு கீழ ம் ஃப்ரீ ஹேர் விட்டு அது கிழ இப்டி வச்சீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் குடுக்கு அதுவே பாத்தீங்கன்னா மேல கீழ வெக்கத்தே எடுத்து மேல அப்டியே பட்டையா வப்பாங்க அது நல்லா இருக்கு இல்ல பின்னல் போட்டு அத சுத்தி வெப்பாங்க இந்த கல்யாண அ அந்த டைம்ல வந்து அந்த மாரி இந்த மேரி ஒவ்வொன்னு அந்த பூ வந்து நம்ம வந்து நம்மளுடைய லுக்கையு செரி நம்மளோட பியூட்டியு செரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த பூ வந்து நம்மள வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு விதமா அழக அழகாக காமிக்கு அதனால அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயன்னு சொல்லுவே ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பங்க்ஷன் டைம்ஸ்லா வந்து நக இம்பாட்டன் குடு ப்பாங்க நக போட்டாது அழகா காமிக்கு இல்ல வந்து மேக்கப் போட்டா அது ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டோனா அந்த பூவுன்றது அதுவு ஒரு அழகு வந்து கூட்டி கூட்டி காமிக்கு அதனால உங்களுக்கு எப்டி புடிக்கு எப்டி வெச்சா புடிக்கு
எனுக்கு எனுக்குமே அந்த மாதரிதாப்பா எனக்கு அ சின்னுதுல இந்தே வந்து ஆ பூ நம்ம வீட்லியே வந்து தோட்டோ எல்லா விதமான பூக்களு வெச்சிருந்தோ கனகாமரோ மஞ்சள் கனகாமுரோ டெல்லி கனகாமுரோ அப்றோ வந்து குண்டு மல்லி அப்றோ நீட்டு மல்லி இந்த அடுக்கு மல்லி சொல்லுவாங்கள ரோஸ் மாதிரி ரெண்டே ரெண்டு வெச்சா போது அப்டின்னுவாங்க இதெல்லா வந்து நெறைய வீட்லயே இருக் குமா சுத்தி தோட்டன்றதுனால நமக்கு வந்து அந்த பூ பறிச்சு அத கட் டி அத அது வந்து டைம் வந்து அதுக்குன்னு ஒதுக்கி நானு கண்டிப்பா செஞ்சு வெப்ப அதுவு இல்லாம இந்த சீசன் வந்சுன்னா எங்க அப்பா வந்து கண்டிப்பா அந்த மல்லிப்பூக்கள வந்து டெய்லி வாங்கிட்டு வருவாரு வாங்கி கட்டி அந்த வேணின்னு சொல்லுவாங்கல்ல
ம்
கல்யாணத்துக்குளா விப்பாங்களே ஒரு அந்த வெப்பாங்க மணப்பெண்லா வெப்பாங்கள உருட்டையா கட்டி அ அந்த கலர்லா அடிச்சு வெப்பாங்க பாத்தீங்களா மாலக்கடை ம் மால கடைல மட் டு்தா அது வந்து கட்டுவாங்க பியூட்டிஷன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த மா திரி மல்லிப்பூல வந்து நானே கட்டி நானே வச் சுப்பே ம் அதுக்கு பேர் வந்து வேணினு சொல்வாங்க அந்த மாதிரி வெக்கிற்து முக்கியமா இந்த முல்லைப்பூ வந்து கட்றதுக்கு செரமமா இருந்தாலு அதோட வாசன வந்து எனக்கு ரொம்பவே
எனக்கு அ அது மேரி குண்டுமல்லி புடிக்கு சித்தி வீட்ல அப்டியே நம்ம ரொம்ப கட்டி வச்சு கால்ல பாத்தீங்கனா அந்த குண்டு குண்டு குண்டா பூத்துருக்கு அழகா
ஆமா இப்ப கூட இப்ப கூட அததா வச்சிருக்கே நானு அம்மா வீட்டுக்கு போய்ருந்தன்னா அங்க வந்து செடி வச்சிருந்திருக்காங்க போலருக்கு அது ஒரே செடில வந்து கிட்டத்தட்ட ஒரு மொலத்துக்கு மேல பூத்திருந்துச்சு நானே பறிச்சு நானே கட்டி தலைல வச்சுட்டு வந்தே ஆமா அது வந்து எனுக்கே ஆச்ச யமா இருந்துச்ன்னா பரவால்லியே நம்ம வீட்லயே இவ்ளோ பூத்துருக்கா அப்டின்ற கொஞ்சமா ஒரு பத்து பூ அப்டித்தாங்க பூக்கோ அது எப்பமே ஆனா இந்த மொற சீசன் வந்து மாறீர்கள ஒரு மாரி வெயில் வந்து அதிகமா இருக்
தெரிஞ்சு அந்த பூ ஒங்க தலைல வைக்கணுன்றதுக்காகவே நெறைய பூத்
ஆ இதெல்லா ஓவருப்பா கொஞ்ச இப்ப மழ வந்து நடுவுல இப்ப நல்ல வெயில் சமயத்துல ஒரு மழ பெஞ்சதுனா அந்த மல்லிப்பூ வந்து நெறய துலுப்பு எடுக்குன்னுவாங்க
ஆமா நீங்க என்ன பண்றீங்க இத நெறைய அடிக்கடி வந்து இப்ப த்ரீ மந்த்துக்கு அந்த மாரி அத உருவி வுடுவாங்க எங்க சித்தி வுட்ல அப்டிதா என்னா பண்ணுவாங்க அந்த குண்டுமல்லி செடி வந்து தழையை மட்டு உருவி உருவி விட்டுருவாங்க அது கரெக்டா வந்து அது துளுர் அந்த மழைக்கு முன்னாடி நீங்க உ ருவி வுட்டீங்கனா அது அந்த டைம்ல வந்து செம்மையா துளுர் வச்சு அப்ப வந்து நெறைய குண்டுமல்லி வெக்கு அந்த மாரி அறுத்து வுடுவாங்க அந்த வெயில் டைம்ல அறுத் த்து வுடுவாங்க ரொம்ப வெயில் அடிக்க டைம் ஆ
அது வந்து ன்னா பண்ணனு இன்னொன்னு நம்ம தண்ணி வந்து டெய்லி ஊத்தாம ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஊத்தம் போதுதா பூக்கள் வந்து நெறைய பூக்குது பா அது
இல்ல ஆமா அப்டி கூட இல்ல டூ வீக்ஸ் ஒன் வீக்குக்கு டூ டைம்ஸ் அந்த மேரி கூட ஆனா அது ஒன் டைம் கூட நெறைய தண்ணி விடணு செடிக்கி
ஆம் ஆமா ஒண்ணு இல்ல சாதா பக்கத்துல இங்க கவுர்மெண்ட் நர்சரி ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு ஒரு சின்ன குட்டி கெளதா குடுத்தாங்க அல இல எதுவுமே இல்ல அது எட்டு ரூபான் ன வாங்கிட்டு வந்தே வாங்கின்னு வந்து ஒரு ரெண்டு கெள வெச்சே அதல செரியான பூ பூத்துச்சு மொட்ட மாடி இத்தினுக்கு எங்க அ மண்ணு வசதிலா இல்ல மொட்ட மாடியிலதா மாடி தோட்டோ மாரி வெச்சி வெச்சிந் த கிட்டத்தட்ட அதுலயே ஒன்ற மொளம் பூ பூத்துச்சு எனக்கு அது ரொம்ப ஆ ச்சிரியமா இருந்துச்சி இதுக்கு வந்து நம் ப்ப மீன் அமிலோ இந்த மாரிலா ஊத்துனா இன்னு நல்லா பூக்கு
ஆ
ம் அப்புறோ இப்போ வந்து பாத்தீங்னா இந்த கனகா மரோ வந்து ட்ரெண்ட் ஆவுது பாத் தீங்ளா
கனகா ஆ இப் நெறைய பேர் வெக்கிறாங்க எது சொல்லீங்க ஆமா இப்ப வந்து ஓல்டு ஜென்ரேஷன் லுக் மாரி
ஆ விண்டேஜு மாடல் அப்டின்ட்டு இந்த ஷேரீஸ்லா கூட பழைய காலத்து ஷாரீஸ்லா எடுத்துட்டு வராங்கள அதுக்கு மேச்சா இந்த டஸ்கி ஆரஞ் ஜின்னு ஒரு ஷேரீ வந்து இப்ப பிரபலமா ஆயிட்டு இருக்கு அதுக்கு மேச்சிங்கா கனகா மரம் கனகாமரோ கலர்ல அந்த அந்த ஷேரீ கலரு பாடர் வந்து ஃப்ரௌன் கலர் ல வரு அதுக்கு மேச்சிங்கா இந்த பூ வெச்சி அது வந்து ஒரே ட்ரெண்டா போய் ட்டு இருக்கு மறுபடியு பழ பழையபடி கனகா மரோ பூ வந்து நெறைய வந்து இப்ப பா க்க முடியுதுபா அதெல்லா அழிவின் விளிம்புல இருந்தா மாரி இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா எனுக் அந்த மரிக்கொழுந்து கதிர் பச்ச இதெல்லா சொல்றாங்க பாத்தீங்ளா அந்த பச்ச வந்து கதம்பத்துல வச்சு கட்டுவாங்களே
ஆமா ஆமா சிஸ்டர் நானு நெறைய வீடியோஸ்ல பாத்த அந்த மாரி ஹேர்லா அந்த பழைய ஓல்டேஜ் மாரி வெச்சி அந்த பூவு வெச்சு இருக்கறது அதெல்லா நானு நெறைய வீடியோஸ்
ஆமா அ அ ம் இந்த மரிகொழுந்துலா எனக்கு வெக்கிறதுன்றது ரொம்பவே புடிக்கு அது ஏனா அதோட வாசன வித்தியாசமா இருக்கு ஆ இப்போ அதுமே இப்ப ட்ரெண்டா இருக்குப்பா அது
திசமு தெர்ல ஆனா வந்து சின்ன வயசுல நா அந்த அளவுக்கு பாக்கல அந்த வீடியோவ அந்த மாரி ஆனா ஒரு சிலவங்க வச் சிருந்தாங்க அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்குன்னு அந்த டிசம்பர் பூ வச்சு இது பண்றத பாத்த
டிசம்பர் பூனாலே
ஸ்கூல் போறப்ப டிசம்பர் மந்த்ல அப்ப நெறைய பூக்கு அதுதா கொச்ச கொச்சன்னு இருக்கு செடி ஃபுல்லா அப்டே பட்டயா வச்சுட்டு போவோ
ஆமா அது எங்க வீட்லயுமே இருந்துச்சா நாங்க பக்கத்து வீட்ல தா அது ரொம்போ நறைய மாடல் அது வந்து என்னன்னா நாம நாமம் போட்ட மாதிரி ஒயிட்டு வந்து வைலட் கலரு கலந்த மாதிரி லைட் ரோஸு டார்க் ரோஸு அ ப்யூர் ஒயிட்டு இ இந்த மாரி கலர்லா வச்சிருப்பாங்க எங்க வீட்ல இருக்கறது வந்து நாங்க விட்ருவோ போய் பக்கத்து வீட்ல போய்ட்டு நா ஆ கொஞ்ச பூ பறிச்சுக்கிட்டுமா அக்கான்னு கேட்டு அது என்னா மறுநாள் பறிச்சோம்னா அது பெருசு பெருசா வருல்ல எனக்கு அது மாதிரி இருந்தா புடிக்காது முன்னாடி நாளே ச்சி குட்டி குட்டியா அப்ப கட்டிட்டு பனில போட்டுட்டம்னா காலைல எழுந்து பாக்கும்போது சுருட்டை சுருட்டையா சின்ன குட்டி குட்டி பூ வா அழகா இருக்கு ப திரும்ப
ஆமா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா உலாந்துப்பூ இருக்கு உலாந்த மல்லி சொல்லுவாங்கல்ல அது அப்புற வந்து குண்டுமல்லி செடி இருக்கு ரோஸ்ஷடே எங்க எவ்ளோதா வாங்கி வச்சாலு அது கொஞ்சோன்டு துளிர் உடுது
ம் அது வந்தா ஹைபெர்ட்ப்பா நெறைய ஹைபீரிட் ஹைபீரீட்ன்னு சொல்லுவாங்கள அதுதா
ஆ ஆ அதா நா இப்ப ரீசன்டா வந்து ஒரு மாரியா ம் அந்த எந்த கலர் தெரிமா நீங் டிசம்பர் பூ கலர்ல வாங்கணு அந்த கலரு ஆனா ஒரே ஒரு பூத்துது அதுக்கப்புறோ துளிர் வந்துச்சு திரும்ப சுறுங்குச்சு துளுர் வந்துச்சு இப்ப செத்தே போய்
ஐயோ நெக்ஸ்ட் டைம் வாங்கி வைங்கப்பா சரி
ஆ ஓகே சிஸ்டர் குள்ள பேசுறது ஆ ரொம்ப நன்றி சிஸ்டர் பாய்